தோழி
ஹலோ ஹலோ வணக்கம் தோழி சொல்லுங்க கேக் குதா
ஆ கேக்குது கேக்குது நல்லா இருக்கீங்ளா
எப்ருக்கீங்க
ஆ நல்லாருக்கோ சாப்பாடலா ஆயிடிச்சு போல
இல்ல தோழி நைட்டு இனிமேல்தா சமைக்கணு இப்பதா ஈவ்
ஒ மத்யான சாப்பாடு நாங் ஏனா நாங்க இப்பதா மதியான சாப்பாடே முடிச்சோ
ஓ அப்படிங்களா செரி செரி மத்தியான லன்ச் முடிஞ்சது சாம்பார் கீர சாப்பா சாப்பாடு
ஆ செர் செரிங்மா
சாப்டாம இருக்கிங்க மணி ஆறாகப்போது
இப்பதா வந்தாங்க இங்க ஒரே மழ அ மழையால ஆ லேட்டா சாப்பற மாரி ஆயிருச்சு இப்பதா வந்தாங்க அவுங்க வேலைக் போய்ட்டு
என்ன பண்ணிட்ருக்கிங்க சிஸ்டர் வேலைங்ளா வேல பாத்துட்ருக்கிங்ளா இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிங்ளா
அ நா ஹ நா வ ஒர்க் பண்ணிட்டுதா இருக்க ஆமா வீட்ல இருந்தபடியே வொ ர்க் பண்ணிட்ருக்கே
ஓகே சிஸ்டர்
ஃபினிஷ்
ஆமா வீட்லதான் சிஸ்டர் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் வீட்டுல ஒரு மெஸ் மாதிரி நடத்திட்டு இருக்கோம்
ஓ மெஸ் இருக்குங்களா ஓ சரி சரி இப்ப வந்து வீட்டு உணவகம் அப்டின்னாக்கா கண்டிப்பா வந்து சாப்பிட வரலா
ம் கண்டிப்பா வரலாம் நல்லா ஒரு ஆரோக்கியமாவே இருக்கும் இல்லையா வெளிய எல்லா போய் சாப்பிடுறத விட
கண்டிப்பா வீட்டு உணவக முறை வந்துட்டு நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குதுனே சொல்றாங்க ஏன்னா ஹோட்டல்ல பேருக்கு தான் வீட்டு முறை உணவகம் அப்படின்னு போடுறாங்க தவிர ஆனா வீட்டு உணவகம் இல்லை அப்டின்ற மாரி இன்னு நிறைய பேர் சொல்ல இப்பதா வந்தே
ஆ
அ நீங்க இப்ப ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு அப்டின்னு எடுத்துப்பீங்களா இல்ல வந்து
அ இப்ப வந்து கொஞ்சம் மெம்பர்ஸுக்கு மட்டும் சமைச்சு குடுக்குறோ ரெகுலரா
ம்
யாராது வெளிய இருந்து கேட்டாங்கன்னா சமைச்சு குடுக்கோ
ஓ இப்ப வந்து நீங்க ஆர்டர்ன் பேர்ல செஞ்சு குடுத்துட்ருக்கிங்க
ஆர்டர் பேருனா இப்ப வந்து தினமு ரெகுலரா சாப்பறவங்க இருக்காங்க பசங்க ஒரு கம் பெனின் எடுத்துட்டோனா அங்க வந்து பேச்சுலர் பாய்ஸ்க்லா சமைக்க முடியாதில்லைங் ளா அவங்களுக்கு வந்து ரெகுலராவே சாப் சாப்பாடு குடுத்துருவோ அது போக இந்த வய சானவங்கலா வந்து வீட்ல சமைச்சு சாப்ட முடியாதவங்க கால் பண்ணி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ அத ப்ரிப்பர் பண்ணி குடுப்
ஓ அப்டிங்களா அப்ப வந்து இப்ப டெய்லி வந்து இந்த சாப்பாடுதா அப்டி றத நீங்க வந்து அந்த முறையில நீங்க செய்யல கேக்குறவங்களுக்கு செஞ்சு குடுக் எனக்கு என்ன சாப்பாடு கேட்டாலு அந்த டயத்துக்கு எப்டி செய்ய முடியு உங்களால
ஆ இல்ல ஃபஸ்டே வந்து லன்ச்சுனா ஒன்னு பிரச்சனை இருக்காது இல்லைங்ளா லன்ச்சுனா சாம்பார் சாதம் ரசம் பொரியல் அந்த மாரி தா இருக்கு டிஃபன் மோஸ்ட்லி வேணுனா ம் ரொம்ப ரேரானா செய்ய முடியாததெல்லா கேக்க மாட்டாங்க சப்பாத்தி இட்லி அந்த மாதிரிதா கேப்பாங்க அது ஒன்னு பிரச்சனை இல்ல செஞ்சு குடுத்தர்லா
ஒ சில இப்பா சப்பாத்தி நாலுமேன் வந்து முன்கூட்டியே வந்து பசஞ்சு வெக்கணு இல்லையா
ஆவ அ அவ்ளோ எவ்ளோ முன்கூட்டியே எத்தன மண் நேரத்துக்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பர் பண்ணுவீங்க
நா நா ஒரு அரம் நேரோல கிருவோ ஒ ஒரும நேர்த்துக்கு முன்னாடியே நா பசஞ்சு வச்சுருவ மாவு ஏன்னா அப்பதா கொஞ்சோ சாப் டா இருக்கு அப்டி இல்லனா நீங்க வந்து சுடுத் சுடுண்ணி ஊத்த பெசஞ்சிங்க அப்டின்னாக் கூட நீங்க ஒடனே பெசஞ்சு போடலா அப்பிடிதானே
டக்குனு எப்பவுமே கோல்டு் வாட்டருமே ந வந்து ப்ரிப்பர் பண்றதுனா இப்ப இப்ப சப்பாத்தி கேட்டாங்கன்னா இப்பவே நா வந்து ஒரு பைவ் மினிட்ஸ்ல செஞ்சு முடிச்சிருவே
ஓ அது எப்புடி சாஃப்டா இருக்கோ உங்களுக்கு
நீங்க வந்து சாஃப் நாம் மாவு நல்லா ஊறனு அப்பதா சாஃப்டா வருனு நினைக் கிறீங்க அது கெடையாது நம்ம மாவு பெஸ் செய்ற விதத்துல தா இருக்கு
அப்டிங்களா
நல்லா இப்ப சப் பாத்திக்கு வந்து கொஞ்சோ இருகலா கொஞ்சோ சாஃப்டா ல் பெசையணு அப்டின்னு நாம்ம நெனைப்போ நீங்க வந்து நல்லா சாஃப் டா பெசஞ்சிட்டு அது மேல ஒடனே ஒரு ஈர துணியை போட்டு ஒரு ரெண்டு செகண்ட்கோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்கோ மூடி வெச்சிட்டீங்கனாலே போது
ஆஹ் ஆஹ் ஆஹ் இரதுணிய போட்டு
நம்ம செஞ்சதுக்கு அப்புறோ ஹாட் பாக்ஸ் அந்த மாரி திரீல வந்து ஒண்ணு மேல ஒண்ணு உம் நம்ம ப்ரீப்பர் பண்ண பண்ண திருப்பி திருப்பி போட்டு ஆஹ் மாத்தி மாத்தி வச் சொன்னா அது ரொம்ப ச-சாப்டாவே இருக்கு
ஓ செரி செரி என்னன்னா இப்ப நா வந்து ப்ப வீட்டுக்கு சமைக்கிறே அப்டினாகா ஆஹ் நா அதாவது என்னோட கணவர்ட்ட நா முன்னாடியே சொல்லிருவ அது மாரி ஏனா எனக்கு என்னால சப்பாத்தி மாவு பசைறங்குறது கொஞ்சோ சிரமமா நா பாக்குற கையே கொஞ்சோ மர அடிக்கடி இந்த கை மறத்து போறது அப்படின்ற பிரச்சன வருது அதுக்கே மொத் மொபைல் யூஸ் பண்றதுனால வீட்ல வந்து பெரிய ஆஹ் என்னா தந்த ப்பா எது வலது கையாருக்கட்டு இடது கையாறக்கட்டு ஏதாவது ஒரு கை அடிக்கடி எனக்கு மரத்து பேயிரு ரொம்ப மரத்து போயிடு நான் கூடய போய் மருத்துவமனையேல்லா கூட காமிச்சுட்டு தா வந்தே ஆ சத்து குறைபாடு அப்டின்னு சொன்னாங்க ஆ அதனால நா வந் சப்பாத்தி மாவு அப்டிங்கறது வந்துட்டு என்னுடைய கணவர பசதிக்கி பச தர ஆமா ஆஹ் அப்போ எப்போதுமே பாத்தீங்கன்னா கால ஒரு இருவது சப்பாத்தி போடணு முன்னாடியே எழுந்துருவ ஏன்னா மாவு பெசணு அப்டின்றதுக்காக சீக்கிரம் எ இது மாவு ரெடி பண்ணிட்டு விட்டு செய்யறது ஆனா நா இப்பதா முதல் முறையா கேள்விப்படுற உடனே செய்யலா அப்படி நா உடனே செய்யணு அப்டின்னாக்கா என்ன பண்ணுவனா சுடுத்தண்ணி ஒரு போட்டு வெச்சுப்ப சுடுத்தண்ணியில வந்து நா வந்து சப்பாத்தி மாவு நா போ போட்டுப்ப
உம்
ஆமா நா சுடுதண்ணி பயன்படுத்தனனாக்கா எனக்கு வந்து
கொஞ்சோ இனி சாஃப்டாவே இருக்கு நீங்க வந்து இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சதுக்கு அப்புறமும் கீழே ஒரு கிளாத் போட்டு அது மேல சப்பாத்தி போட்டு ஒரு பாக்சுலயோ ஒரு ஹார்ட் பாக்சுலயோ வெச்சு குளோஸ் பண்ணீங்கன்னா கொஞ்ச நல்லாவே சாஃப்ட் ஸாவே இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு இல்ல ரொம்ப ஒரு டே ஃபுல்லாமே சாஃப்ட்டா தா இருக்கு அது
இல்ல இல்ல நீங்க எப்டி சொல்றீங்க நம்ம கீழ வந்து ஈர துணி போட்டுக்கணுங்கிறீங்களா அதாவது
ஆஹா நீங்க மாவு பெசைஞ்சிருக்குவா மேல வந்து ஈர துணிய வந்து நல்லா புழிஞ்சிட்டு அது மேல போட்டிருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் க்கு அப்புறம் ஒரு வெட் வெட் கிளாத்து அதாவது கொஞ்சோ எப்டி சொல்றது கொஞ்சோ சாஃப் டான காட்டன் அந்த க்ளாத் இருக்கும் பாத்தீங்களா ஹாட் பாக்ஸ்ல போ ங்கன்னா வேத்து ஊரி ஓரத்துல எல்லா வந்து ஒரு மாதிரி ஆயிரும் அது ஆக இருக்காம இருக்கிறதுக்கு ஹாட் பாக்ஸ்குள்ள வந்து இட்லிக்கி யூஸ் பண்ணுவோம்ல்ல காட்டன் கிளாத்
ஆமா ஆமா ஆமா
கிலாத்த கூட போட்டுட்டு அது மேல சப்பாத்தி நீங்க போடுங்க ஒரு சப்பாத்தி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொன்னு ஃபிரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் அந்த சிப் சப்பாத்திய வந்து அடியில போட்டு நீங்க பர்ஸ்ட் போட்டத வந்து மேல போடணும் அப்ப வந்து அது இனியும் சாஃப்ட் ஆயிரும்
செரி இப்ப என்னன்னா கண்டிப்பா கண்டிப்பா நா அத நிச்சயமா நா வந்து நா இன்னிக்கே நா அது வந்து எப்பிடி ன்றத நா ட்ரை பண்ணி பாக்குற நா நெறைய பேர்ட்ட வந்து சில விஷயங்களை வந்து கத்துக்கிட் அஹ் அப்டின்னுதா நெனைக்கனு ஏன்னா எனக்கு வந்து அஹ் ரொம்ப ரொம்ப வந்து சமைப்பே அப்டின்
உங்ளுக்கு தை வலின்றுனாலதா நா ஒன்னு சொல்லல அ கை கொஞ்சோ வலி இல்லாதப்ப வந்து நீங்க சப்பாத்தி மாவ வந்து பாத்துரத்துல பெசயர்த விட நம்ளோட கிச்சன் டேப் இருக்கு இல்லயா அந்த ம ம் லுவச்சு பதிச்சிருப்பாங்க இல்லைங்ளா அத வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுல கொஞ்சோ எண்ணயு இல்லன்னா மாவோ ஏதோ ஒன்னு போட்டு நல்லா அந்த மாவ வந்து நல்லா திருப்பி திருப்பி பொசஞ்சு உட்டீங்கனாலே ரொம்ப சாஃப்ட் ஆயிரு மாவு
ஓ சரி சரி நம்ம பாத்தரத்துல போட்டு பசையர்னா இந்த இந்த பா நமக்கு யாரு அ சமைலரு அ சமைல் அறைல ஒன்ன வெதாது நம்ப பரோட்டாவுக்கு பசயு இல்லியா அது
ஆஹ் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் மோஸ்ட்லி வந்து பாத்துறத்துல வெச் நா செய்யவே மாட்டேன் நல்லா கல்லுல்ல அடிச்சு நல்லா ரெண்டு செகண்ட்லப் பெசஞ்சு முடிச்சிருவோம்
ஓ சரி சரி பரவால்லியே நீங்க வந்துட்டு இப்ப நான் இ நான் உண்மையாளுமே இத நா முதல் முறையா நா கேள்விப்பட்றேன்
இல்லனா நம்மனால சமைக்கவும் முடியாது இல்லைங்களா இத்தனை பேத்துக்கும் நம்ம ரெடி பண்ணனு அப்ப வந்து நம்ம குயிக் கா வேல பாக்கணும் எப்பயி இக் எது ஈசி மெத் தட அத வந்து பிரிப்பேர் அத வந்து யூஸ் பண்ணோன்னா நம்ம கொஞ்சோ சீக்கிரமாவும் சமைச்சு முடிக்கலான்றத்துக்காக நான் இத்த இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பெசஞ்சு ரெண்டே ரெண்டு ஒர் ரெண்டு டீ ஸ்பூன் ஆயிலும் ஊத்திக்கோங்க அதுல
ஆமா
ஆ அதையும் ஊத்தி நல்லா பெசஞ்சிட்டு அந்த கிச்சன் ப சந்தேகம் கல்லு மேல வச்சு நல்லா பெசஞ்சு
ஆ நா என்ன செய்வ அப்னா சப்பாத்தி மாவு பொதுவா நா சப்பத்திக்கு போடறே அப்டின்னா நா எப்படி நா செய்வே அப்டின்னாக்கா சப்பாத்தி மாவு போட் டுப்பே அது சப்பாத்தி மாவு வந்து நம்ம வீட்லயே அரைக்கிறக் கூடியதுதா அதாது அதுல வந்து ஆ கொண்டக்கடலை ஆ அது சிறுதானி அத காய வெச்சு சேத்து ப்போ
ம்
ஆ அதுல வந்துட்டு இப்ப பாத்திங்கனாக்கா கொஞ்ச ரவ சேத்துப்பே ஏதாந்தா சப்பாத்திக்கா இருக்கட்டும் பூரிக்கா இருக்கட்டும் நா மாவு பெசையும் பொழுது அதுல கொஞ்ச ரவ சேத்துதா பெசைவே
ஆ பூரிக்குதா சிஸ்டர் அதுல வந்து ரவ சேத்திங்னா நல்லா புஷ்
புஸ்ஸுனு வரு ஆமா நீங்க சப்பாத்திக்கு தேச்சி அது அ சப்பாத்திக்குமே நா அத நா பயன்படுத்துவே அது ஆமா நல்லா இருக்கு ஆமா அதனால நா அத கொஞ்ச பயன்படுத்துவே அ அப்ற பாத்திங்கனாக்கா கொஞ்ச ம் சக்கர சேத்துப்ப கொஞ்ச அதுல ஸ்வீட் னஸ் குடுக்கு ஆமா ஸ்வீட்னெஸ் குடுக்கு அப்படின்றதுக்காக பிள்ளையு கொஞ்ச விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால ஆ சக்கரங்க நா வந்து ஜீனிதா சேத்துப்ப நா நாட்டு சக்கர அந்த மாரி எல்லா சேத்துக்கிட்டம்னா அது வந்து ஒரு மாரி மேல சக்க சக்கயா ஒரு மாரிந்த அந்த மெருன் கலர்ல அப்டியே தெரியு சோ அதனால நாட்டு ஜ ஜீனி சேத்துப்பே இத நல்லா பெசஞ்சிட் டு எண்ணெ ஊத்தி ரெண்டு நிமிஷ ஊற வெச் அதுதா ஒ ஒரு அ அர மண் நேரங்றது ஒரு மண் நேர ஊற வெப்பே எண்ணெ ஊத்தி மேல மேல எண்ணெ தெளி ச்சு மூடி வெச்சுருவே அது வந்து அர மண் நேர கழிச்சுதா அத நா பயன்படுத்த அரமண் நேர அல்லது ஒருமண் நேர கழிச்சுதா செஞ்ச இல்ல நா இப்ப நா ஒடனே செய்யணு அப்டின்னு நா எனக்கு மறந்துட்டே அப்டி நா உடனே செய்ணுனாக்கா நா பால் சூடு பண்ணி சேத்துக்குவ அப்டி இல்லனாக்கா ஆ இது சுடு தண்ணி சேத்துப்பே
ஒன் டே ல நம்ம அத முடி க்கிற மாதிரி இருக்கு தண்ணி சேத்துக்ட்டோனா இன்னைக்கு இல்லைனாலு நாளைக்கு இ நாள மற்நாள் அப்டே அப்டி வெச்சு கூட சாப் பில்லா ஒன்னு ஆகாத் இல்லைங்ளா ம் ஆனா பால் சேத்தறது நல்லா ஒரு ஹெல்தியானத்தா பால் குடிக்காத கொழந்தைங்ளுகெல்லா இதுல வெச்
அது அது உண்ம தா கண்டிப் து உண்மதா அ ஏல எ இந்த அளவு ந அது ந எதுக்காக சேக்குறன்னா கொஞ்ச நல்லா சாஃப்ட்டாருக்கு அப்டின்றதுக்காக நா அத சேத்துக்குவ
ஓக்கே ஜாப்டுகிடே பேஸ்னது எனக்குன்வ இவு ரொம்போ யூஸ்புல்லாவு இருக் கு நானு உங்ளோட டிப்ஸ் எல்லா ஃபாலோ பண்ற
அந்த அ கண்டிப்பா அ நன்றி சரி